வணக்கம்
வணக்கம் தோழி
நல்லா இருக்கீங்களா
ஆஹ் நல்லா இருக்கேன்
செரிமா ம் நல்லாருக்கேமா வீட்டுல எல்லாரும் நல்லாருக்காங்களா
ஆ
செரிமா ஆஹ் இரவு உணவு இனிமே தாம சாப்பிடணும்
ஹ ஹ
சாப்டாச்சா
நானும் அதான் சாப்பிடனும் இனிமே தான்
செரிமா என்ன உணவு தயார் பண்ணி வச்சிருக்கீங்க
சாம்பார் தோச அவ்வளவுதான் மாம்பழம்
செரிமா செரிமா ஆஹ் மதிய உணவு என்ன சாப்பிட்டீங்க
நண்டு மீனு சாம்பார்
நல்ல உணவு தான் அஹ் கடல் உணவுகள் நெறைய சத்துகள் இருக்கு கடல் உணவுகள் சாப்பிடுறது ரொம்ப நல்லது நண்டுல பாத்தீங்கன்னா நெறைய ஆஹ் கால்சியம் சத்து நெறைய இருக்கு ஆமா உ கடல உணவுலையே பொதுவா வந்து ஒமேகா த்ரீனு ஒரு சத்து வந்து அதிகமா இருக்கிறதா மருத்துவர்கள் சொல்லுவாங்க
உம்
ஆமா ஆஹ் செரிமா ஆஹ் நீங்க மீன் குழம்பு எல்லாம் எப்படி தயார் பண்ணுவீங்கன்னு கொஞ்சோ சொல்றீங்களா
மீன் கொழம்பு எப்டி தாளிச்சு ஒரு சைடு வைப்போ இல்ல அரைச்சி ஊத்தி ஒரு பக்கம் வச்சிருவோ அரைச்சுனா தேங்கா தக்காளி வெங்காயம் எல்லா அரைச்சு ஊத்தி கொழம்பு மாதிரி தாளிச்சிருவம் கொஞ்சோ வெங்காயம் கொஞ்சோ ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் வதக்கிட்டு வெந்தம் போட்டு வதக்கிட்டு இந்த அரைச்ச மசாலாவெல்லாம் போட்டு கொதிக்க வச்சு மிளகா தூள் தனியாத்தூள் எல்லாம் கொதிக்க வச்சுட்டு மீன போட்டுருவோம் கொத்தமல்லிக் கருவேப்பில போட்டு
ஹ ஆமாமா நாங்க எப்படி செய்வோ அப்டின்னா நாட்டு மீன் கடல் மீன் இருக்கு இல்லையா
ஆஹ்ஹ்
சில நாட்டு மீன் பாத்தீங்கன்னா கோள ஆறு அந்த மாதிரி இ இடத்துல வந்து கிடைக்கு அது நாட்டு மீன் வந்து சில பேர் வந்து வளர்த்து கூட விப்பாங்க
ஆஹ் ஊர் சைடு ஆஹ் ஊர் சைடு தான் அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன்
ஆமா கெண்டை மீன் விரால் மீன் வந்து ஆஹ் நல்லது உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க விலையும் கொஞ்சம் கூட அந்த விரால் மீன்லா பாத்தீங்கன்னா அது மேல அது குளத்துல ஆத்துல பிடிக்கிறதுனால அது கொஞ்ச கருப்பா இருக்கு அத பாத்தீங்கன்னா எனக்கு பிடிக்காது நாட்டு மின் சாப்பிடவே எனக்கு பிடிக்காது
அப்டியா
ட்டு மீனை வந்து வாங்கி மார்க்கெட்லயே வெட்டி கொண்டு வந்து அது மேலே இருக்கிற ஸ்மெல்லெல்லா போணுமஅப்டின்னா அதுக்கு நா என்ன பண்ணுவே அப்டின்னா மீன் நல்லா சுத்தமாக கழுவிகட்டு வந்து அதுல பத் என மஞ்சத்தூளு சாத ஆ சாத வடிக்கிறதுக்காக அரிசி கழுவோ இல்லையா அந்த தண்ணி மஞ்சத்தூள் அஹ கல்ல உப்பு இதெல்லா போட் டு கொஞ்ச நேரம் ஊற வச்சுடுவேன் ஊற வச்சுட்டா பாத்தீங்கன்னா அதுல க்ற அந்த வாடை எல்லாம் கொ கொஞ்சம் குறையும் ஆமா
உம்
அந்த வாடை எல்லாம் கொஞ்சம் குறையும் அப்ப அப்புறம் பார்த்தீங்கன்னா அஹ் புளி உயர் ஊற வச்சிருப்போம் இல்லையா ஊற வச்சாதான் கரைக்கிறதுக்கு நல்ல
ஆஹ ஆமா ஆமா புளி எப்பவுமே கோழம்புக்கு முன்னாடி ஊற வைக்க வேண்டியதா எந்த குழம்பு
ஆமா உம் அத நல்லா கரைச்சிக்கிட்டு அதுலயே பாத்தீங்கன்னா குழம்பு மிளகாய் தூள் போடுவே குழம்பு மிளகாய் தூள் பர வந்து ஆஹ ஒரு டீஸ்பூன் போட்டோனா தனியா மிளகாய் தனியா அரைச்சு வச்சிருப்பேன் அது தனியா ஒரு ஒரு டீஸ்பூன் போடுவே
ஆமா
ஆஹ் போட்டால் தான் அந்த தனிமிளகாய தூள் அதிகமாக சேர்த்தா தான் மீன் குழம்பு கொஞ்சம் நல்லாயிருக்
ஆமா அப்டித்தா நீங்க எப்படி கே சேக்குறீங்களோ அதேதா நானு சேப்பேங்க நா அப்டி
ஆஹ் சேத்து டு அதிலேயே உப்பு சேர்த் பத்துக்கல உப்பு சேர்த்துட்டு அதிலே டேஸ்ட் கூட பாத்தக்கலா உப்பு சரியா இருக்கா காரம் சரியா இருக்கா அப்டின்னு சொல்லிட்டு டேஸ்ட்டு பார்த்துக்கலா அதுக்கப்புற பாத்தீங்கன்னா எய எண்ணெ நல்லெண்ணெ ஊத்தி தா நா மீன் குழம்பு செய்வேன் நல்லெண்ணைல வெந்தய சேர்த்துட்டு சின்ன வெங்காய போட்ட தா மீன் வந்து மீன் குழம்பு வந்து நல்ல வாசமா இருக்கு அதனால சின்ன வெங்காயம் நல்லா வதக்கிட்டு ட்டு சின்ன வெங்காயத்த பாத்தீங்கன்னா ந லா ப்வுன் கலரா வர மாரி வதக்கணும் வதக்கிட்டு அப்புறம் தக்காளியும் பத் பாத்தீங்கன்னா நல்ல கிரேவி மாரி வர மாரி வதக்கணும் அந்த கிரேவில கொழம்ப ஊத் அதனால நல்ல வாசமா இருக்கு
அப் கரெட் நாங்க இவ்ளோ இததுல்லா இருக்கத மீன் கொழம்பு வச்சாலே என் பொண்ணுக்கு புடிக்காது அதுக்காக சும்மா சிம்பலா வச்சிருவே கவுச்சி சாப்ட மாட்டா சிக்கன்னா நல்லா சிக் சிக்கன் வறுத்து வச்சீங்கன்னா மா நல்லா சாப்டுப்பா சிக்கன் வறு இருக்கும் போது என்ன பண்ணுவேன் கான் ப்ளவராவு முட்ட ஒண்ணு ஒடைச்சு ஊத்திருவே சிக்கன் மசாலா அப்புற எல்லாமே போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே போட்டு வறுத்து வைக்கும்போதே தின்னுட்டு காலி பண்ணிடுவாங்க அப்டி மீன் கொழம்புனா நாஓ ரால் தான் ஊட்டிவுட்டு சாப்புணும் அதுக்காக பக்கத்துல அக்கா அண்ணா இருந்தாங்கன்னா குடுத்தாங்கன்னா அதையே வச்சுப்பேன் எனக்கு போதும்ன்ற மாரி
ஆஹ் மீன் வறுவல் செய்ய
ஆஹ் அது சாப்புடுவாங்க அதுவும் பெரிய மீனா இருந்தான்
ஆஹ் மீன் வறுவலுக்கு பாத்தீங்கன்னா என்னென்ன மசாலா சேப்பீங்க கடையில வாங்குற மசாலா சேப்பீங்ளா
ஆ ஆமா காரத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டூ அப்புறம் மஞ்சத்தூள் அந்த கலர் பவுட்ரு கொஞ்சம் போட்டு அவ்ளோ தான்
ஆஹ் சரிம்மா நான் வந்து அப்படி கலர் பவுடர்ல்லாம் அதிகமா சேமிக்க சேக்க மாட்டேன் ஏன்னு கேட்டா அதில் பாத்திங்கன்னா நறைய கெமிக்கலாம் கலப்பாங்க இல்லையா கேசரி பவுடர் எல்லாமே அதிகமா சேக்க கூடாதுன்னு சொல்றாங்க கேசரி செய்யும் போதே பாத்தீங்க என்ன ரெட் கலர வந்து நான் சேக்க மாட்டேன் நான் மஞ்சத்தூள் தான் லைட்டா அந்த கலருக்காக ரொம்பவும் லைட்டா சேத்துக்குவேன் அதுல அது ஒரு பங்ஷன் வீட்டுக்கு யாரும் கெஸ்ட் யார் வந்தாலும் அந்த மாரி கலர் பவுடர் கொஞ்சம் செத்துக்கலாம் இப்ப நம்மளே சாப்புர்ரொம்ங்றப்ப அந்த கலர்பவுடர் சேக்கவேண்டிய அவசி இல்ல அது பாத்தீங்கன்னா அதுடேஸ்ட் எதுவும் நம்மளுக்கு தெரிய போறதில்ல கலர் கெடைக்கும் அதுல அதனா அது மட்டும் தான் நாங்க எப்டி செய்வோம் அப்டின் நா தண்ணி மிளகாய் தூள் போட்டுருவோம் மீன் அரிஞ்சு வச்சிருக்கறிறதுல்ல தனி மிளகாய் தூளு மீனுக்கு தேவையான உப் ப்பு அப்புறம் வெங்காயம் தக் க்காளி ஒரு பூண்டு கருவேப்பிலை இதெல்லாம் அரைச்சு கொஞ்சம் பேஸ்ட்டா வச்சு அந்த மீன் எல்லாத்தையும் தடவிடுவே ஆமா தடவிட்டு ஹன் தடவிட்டு அத சுத்தமாக தடவிட்டு அத கொஞ்சம் நேரம் ஃப்ரீசல வச்சுருந்தோம்னா அந்த மசாலா வந்து அந்த மீன்ல இறங்கு அப்படின்னு சொல்லுவாங்க அ டைம் இருந்தா வைக்கிறது இல்லலைன்னா வைக்கிறது இல்ல இது அப்புறம் பொரிச்சாக்கா நல்லா சுவையா இருக்கும்
கே நீங்க சொன்ன மாரி செஞ்சு பாக்குறங்க
ஆ தனி மிளகாயத்தூள் தான் சேர்த்தா சேர்க்கணும் அதுல
ஆ
ஆமா மல்லித்தூள் சேர்க்க கூடாது ஹ ஹா க கொழம்பு தூள் சேர்க்கக்கூடாது ஏன்னா குழம்புத்தூள் சேர்க்கலாம் எப்படின்னா நம்ம அதுல பாத்தீங்கன்னா நெறைய அ இதெல்லாம் சேர்த்திருப்போம் இல்லையா அ சில்லறை சாமான்லா சேர்த்திருப்போம் சீரகம் பெருஞ்சீரகே கள்ளப்பருப்பு துவரம்பருப்பு இதெல்லாம் செத் இப்படி தான் நம்ம குழம்புக்கு அரப்போம் அப்படிதான் நீங்க அரப்பீங்க
ஆமா ஆமா அப்டி
ஆ அது மாரி அரைக்கிறதுனால மீனுக்கு சேர்த்தா அந்த டேஸ்ட் வந்து எங்களுக்கு பிடிக்கல சேர்க்கலாம் ஒன்னு தவறில்ல அந்த ருசி வந்து எங்களுக்கு புடிக்கல
அதுக்காக இப்டி அரச்சு
ஆ தனி மிளகாய்த்தூள் போட்டா தா எங்களுக்கு பிடிச்சிருக்கு
ஒரு ஊருக்கு ஒருத்த ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு வித்தியாசம்
ஆமா அந்த மாதிரிதான் நாங்க மீன் செய்வோம் நண்டு வருவல் நீங்க எப்டி செய்வீங்க
நண்டு வந்து எப்டின்னா நாங்க வந்து வெங்காயம் தக்காளி தேங்கா மெழுகு ஒரு ரெண்டு பச்ச மிளகா போட்டு நல்லா அரச்சி ஊத்திட்டு தாளி தாளிப்பு எப்டின்னா வெங்காயோ ஒரு வெ ஒரு வெங்காயம் கருப்பில கொத்தமல்லி எல்லாம் போட்டு தாளிச்ட்டு இது அரச்ச மசாலாவ எடுத்து அதுல ஊத் அரைக்கு மோது கொத்தமல்லி போட்டுதா அரைப்போமே கறிபில்ல மட்டுதான் தாலிப்பு சேப்போம்
செரிம்மா செரிம்மா
கொட்டிட்டு அப்டியே கொதிச்ச உனே நண்ட போட்டு மூடியரக்கி
ஓ அப்டியா
பிரியாணியனா நல்லா செய்வாங்க பிரியாணி சிக்கன் என்ன சாப்பாடு நெஸ் சாப்பாடு இந்த மாரிதான் நாத்தனாறு ஹஸ்பண்ட் வந்து தமிழ் செய்றவங்க
நல்லது
பிரியாணி அடம் பிரியாணி இது மாரி பொருளுங்க தான் வரும் வீட்டுக்கு
ஆஹ் சரிமா பிரியாணி பாத்தீங்கன்னா ஆ பிரியாணி பாத்தீங்கன்னா நம்ம வீட்டில் செய்யுறது வந்து கடையில் செய்ற டேஸ்ட்டு வரமாட்டேங்குது அதுல என்னம்மா சேப்பாங்க சமையல்காரங்க எல்லாம் என்ன சேப்பாங்க பிரியாணியிலா
அது அவங்கோ சொல்ல மாட்டறாங்க தேம் இதெல்லாம் ஆனா பிரியாணி போட் அவர் செஞ்சு எடுத்துட்டு வர பிரியாணி செம்ம டேஸ்ட்டா இருக்கும் நம்ம செய்யறது ஒரு மாதிரியா அந்த சீக்ரெட் சொல்ல மாட்டாங்க ஆனா மசாலல்லாம் எடுத்துட்டு வருவாங்க சிக்கன் வறுக்குர மசாலா எல்லாம் அவங்க என்னவோ போட்டு கலந்து எடுத்து அவங்க தர மசாலா போட்டுதான் நாங்களே சிக்கன் வருப்போம்
அப்படியாமா ஆஹ் நீங்க ஒரு முற கேட்டு பாருங்க எனக்கு கூட அந்த பிரியாணி டேஸ்ட் வரமாட்டேங்குதே வீட்டுல நம்ம செய்யும்போது பசங்களுக்கு பத்தீங்கன்னா கடையில சாப்புற பிரியாணி ரொம்ப விரும்புவாங்க நாங்க வீட்டுல செய்யறத பாத்து
நீங்க எப்படி செய்வீங்க பிரியாணி
ஆஹ நாங்க எப்படி செய்வோம் அப்படின்னா சிக்கன நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மஞ்சத்தூள் உப்பெல்லாம் போட்டு ஊற வச்சுருவோம் அப்ப தான் அந்த வாட கொஞ்சம் போகும் அப்டிங்குறதுனால பாத்தீங்கன்னா சட்டில அப்டி பிரியாணி சட்டியில எண்ணயையும் நெயும் சேத்து ஊத்திட்டு ட்டே அதுக்கப்புறம் அந்த பத் பட்ட கிராம்பு இந்த மாதிரி வாசனை சாமல்லாம் போட்டுட்டு அப்புறம் வெங்காயம் வெங்காயத்தை போட்டு நல்லா பொன்னிறமா வறுக்கணும் வறுத்ததுக்கப்புறம் தக்காளிய போட்டுட்டு அதையும் நல்லா கிரேவி மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் நல்லா பச்சை வாட போர வரைக்கும் நல்லா வருத்துட்டு ட்டு அதுக்கப்புறம் சிக்கன போட்டு அதுக்கப்புறம் அது மேலேயே தயிரை ஊற்றிட்டு புதினாமல்லி பச்ச மிளகாய் ஆஹ் காரம் உம் எலுபிச்சம்பழம் பிழிஞ்சி அதுல விட்டுட்டு ஆஹ் தனிமிளகாய் தூள் போடுவேன் தனி மிளகாய் தூள் வந்து போட்டுட்டு அத அந்த சிக்கன் நல்லா கிண்டிட்டே இருக்கணும் கிண்டிட்டே இருக்கும்போது நிறைய தண்ணி விடும் இல்லையா அந்த தண்ணி உயிர வரைக்குமே நான் சிக்கன கிண்டுவேன் அஹ் சிக்கன கிண்டிட்டு ஆஹ் கிண்டிட்டு அப்புறம் பா பாத்தீங்கன்னா ஆஹ் பாஸ்மதி அரிசிக்கு ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி அந்த மாரி விகிதத்துல தண்ணி சேர்த்துட்டு தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் அஹ் இந்த அரிசி எடுத்து போட்டுட்டு ஆம் ஆஹ் அரிசி பாதி வந்து வந்ததுக்கு அப்புறம் அரை மூடி எலும்புச்சம்பழத்த புழிஞ்சிட்டு ஆ புதினா இலைகளை கொஞ்சம் போட்டுட்டு அத தம் போட்டுருவேன் அப்படியே
அவ்வுளதானே அப்படித்தான் நாங்களும் செய்யறமே ஆனா அந்த டேஸ்ட் அவங்க எதனா அஜின மோட்டோ எதனா போட்டுருறாங்கன்னு நினைக்கிறேன்
அதுதான் நினைக்கிறேன் நானும் அதுதான் யோசிச்சேன்
போட்டு பாருங்க ஆனா அஜுன மோட்டோ கொஞ்சம் நம்ம வீட்டுக்கு சாப்பிடுறது அவங்க ஹோட்டல்ல அவங்களு டேஸ்ட்டாக்குதுனா இது போட்டுறதால தான் டேஸ்ட்டா இக்குது
ஆமா அஜின மோட்டோ பாத்தீங்கன்னா உடம்புக்கு நல்ல உடம்புக்கு நல்லது இல்ல ஆ
நம்ம ஆர்டரு பண்ணாலே எங்க வீட்லயே எங்க மாமா கிட்ட ஆர்டரு பண்ணுவேன் அவங்களும் இந்த லிஸ்ட் எல்லாம் வாங்கும் போது அஜின மோட்டோ கண்டிப்பா எழுதுவரு அப்ப நம்ப அந்த அஜின மோட்டோ நம்ப எழுதவே மாட்டோம் அவரு லிஸ்ட் குடுத்துருங்க நாங்க வாங்கி குடுத்துறோம் சில பேருக்கு அப்படியே பணம் குடு ருவாங்க சில பேருக்கு லிஸ்ட்க்கு இன்னன்ன வேணுன்னு சொல்லுங்க நாங்களே வாங்கி தந்துறோன்னா அவங்க லிஸ்ட் எழுதும் போது அஜின மோட்டோ வாங்கிதான் இது பண்ணுவாங்க அப்ப அப்படியே பிரிச்சு கொட்டிடுறாங்க ஒரு பேக் கிட்டாங்க வந்துடும் அது ஒரு டேஸ்ட் தனிய கிடைக்குது
ஆமா உணவுக்கு எந்த உணவுக்குமே அஜினமோட்டா சேத்தா ருசி கொஞ்சம் கூடுதல தான் கிடைக் கும் அது பாத்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப கெ டைரக்டா வந்து கிட்னிய பாதிக்கும் அப்படின்னு மருத்துவர்களோட கருத்து அதுனால கடையில இருக் கிற மசாலா பொடிங்களையே வாங்க மாட்டேன் அஜின மோட்டோ சேர்க்கறாங்க அப்படிங்கறதுனாலயே கடையில இருக்கிற மசாலா பொடிங்களே பிரியாணி பொடி சிக்கன் மசாலா மட்டன் மசாலா இதுங்களே நான் வாங்க மாட்டேன் எல்லாமே வீட்லயே தயார் பண்ணிக்கிறதான் நன்றிமா மீண்டும் ஒரு அழைப் புல பேசலாம்
ஆ ஓகே நன்றி